ச ஆ கேக்குது உனக்கு க்ளியராக இருக்கா நெட்ஒர்க்கு
க்ளியாரா தா இருக்கு எந்த இஷியு இல்ல
ம் என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல மெசேஜ் தா பண்ணாரு அவரு கால் பண்றப்போ ந தூங்கிட்டே எடுக்கல
உம்
அதனால என்னன்னு கேட்டாரு இல்ல நா கொஞ்சோ மாத்திர போட்டு படுத்திருந்தே தலவலி அப்டின் சொன்னாரு செரி அப்புறோ ஈவினிங் கால் பண்ற அப்டின்னு சொன்னாரு
ஓ
இன்னைக்கி திடீர்னு வந்து ஷேக்கு வந்து யூனிஃபார்ம் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆமா ஆ ஆமா அதுதா திடீர்னு தா இப்ப இன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு
செரி செரி செரி செரி செரி எப்ப இல்ல இல்ல எப்ப எப்ப சொன்னாங்க
இது வந்து டூ டேஸ்கு இல்ல டூ டேஸ்க்கு முன்னாடி இன்பாம் போன வீக்கே சொன்னாங்க நா வந்து கொஞ்ச டைம் கேட்டுருந்தே ஏன்னா இப்ப இங்கிருந்து நா அவ்ளோ தூரோ போணு பக்கத்துல இல்லல ரொம்ப லாங் அது இதுக்காக அவ்ளோ தூரம் போனு அப்டின்ட்டு நா கொஞ்சோ டைம் கேட்ருந்தே ஓகே அப்டின்னாங்க இப்ப திடீர்னு நேத்து கால் பண் ண்ணே இந்த மாதிரி ஐடி காட் லா எடுக்கணு
ஆ
அனால ஷேக்க வந்து லீவ் போடாம அனுப்புங்க அப்டின்னாங்க
ஓ
என்ன ம் திடீர் திடீர் சொல்றாங்கல செய்ய முடியல எது
செரி அது பாக்கலா மண்டே எனக்கு இதா ஆகு நா அது பண்ணிக்கலா பிரச்சன இல்ல ஓகே இது பேக்ரவுண்ட் லைட்டா சவுண்ட் வர மாரி இருக்கு
பேக்ரவுண்ட் வந்து இது ஃபேன் ஃபேன் ப்ராப்ளம் ஐ திங் இவ ஓகே வா
ஆ இப்போ ஓகே ஏனா க்ளியரா இருந்தா தா நல்ல இதுவா இருக்கு அதுக் தா வேற ஒன்னுல்ல என்ன இவுருக்கு நியூ கொழந்த பொறந்திருக்கு ஆ சாப்ட்டே சாப்ட்டே நீ
ம் ஆ நா வந்து இன்னு சாப்பிட்ல நா இன்னைக்கி லேட்டா தா காஃபி குடிச்சே ரெண்டு தடவ காஃபி குஸ்ட்டு இ அ அ தல வலிக்குதுல்ல அத்னால வந்து எனக்கு சாப்பட்ற மைண்ட் செட் இல்ல அத்னால ரெண்டு தடவ காஃபி குடிச்சிட்டு இப்போ ப்ப பசிக்கல அப்பறோ சாப்பட்றே அப்டின்ட்ட
சேரி சேரி அப்டின்னா நால்ர தா
ஆமா ஏ காஃபி குடிஸ்ட்டல்ல எனக்கு தலவல்னா மேக்சிமம் காஃபி தா சாப்பாடெல்லா நெக்ஸ்ட்டு அதுக்கப்பறந்தா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே இவ இவுங்க ஆபிதாக்கா ஆபிதாக்காலா பொண்ணுருக்குல்ல பேர் தெர்லியே மேராஜா
இல்ல எனக்கு அவுங்க பேர் தெரியாது இருக்காங்கன் தெரியு பேர் தெரியாது ஆ ஆ சொல்லு
கு கொழந்த பொறந்திருக்கு பைய ஆமா என்ன விஷ்யன்னா எட்டு மாசமோ முன்னாடியே டெலிவரி ஆய்ர்ச்சா ஒம்போது மாச
ஆமா ஆமா ஆமா அது கொஞ்சோ கிரிட்டிக்கலா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிக்கிட்ருந்தாங்க கொஞ்ச ரிஸ்க்குன்னாங்க
ஆமா எப்புடி சொல்ட்டாங்கனா ஒன்னு இத் பெரிய உயிரு இல்னம் ஓ சின்ன உயிரு அப்டிங்கிற மாரி
ஆமாமா ஏனா அது எய்ட் மன்த்துல்ல உனக்கு மேக்சிமம் நைன்க் அப்பறந்தா செவன் எய்ட்னா வந்து கொஞ்சோ ரி ரிஸ்க் கு தா ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் அதெல்லா
ஏமா இவுங்களு எய்ட் மன்த்து தா அவுரு அவுங்க இருக்காங்களே யாரு அவுங்க ராபியாவோட கொழுந்தனார் அ ஒய்ஃபு அதா அ ரா பியாவோட நம்ம ராபியா ராபியாவோட அவுங்களுக்கு வந்து கொழந்த வந்து இதுவா இருக்கு அது இன்ஃபர்மேஷனா ஆப்ரேஷ் நாங்க ரைட்டு
ம் ம் இல்ல இப்போ நெறைய எடத்துல இந்த விஷ் யந்தா இப்ப நீ சொன்ன பத்தியா ஆ அதா இப்போ இப்ப ரீசன்ட் டா நா இந்த மாரி விஷ்யந்தா நா கேள்விப்பட்றே இப்ப எனக்கு இங்க தெரிஞ்சவ்ங்க ஒரு த்தங்க இருக்கறாங்க அவுங்கள்க் கால் பண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குனாங்க என்னன் கேட்டா அந்த செவன் மன்த்து தா ஆனா அந்த பொண்ணுக்கு சேம் இப்ப நீ சொன்ன பத்தியா க்குற கொழந்த வந்து திடீர்னு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொழந்த வந்து இன்க்குபெட்டர்ல வெக்கணுன் சொல்லி ஒடனே சி் செரிங் பண்ணீட்டாங்க இல்ல ஒடனே சிசெரிங் பண்ணாங்க செவன் மன்த்துலெல்லா சோ ரொம்ப கஷ்டோ அப்டின் சொல்லி ப் இப்ப நா ரீசன்ட்டா இந்த மாரி விஷ்யத்த தா கேள்விபட்ற ஏன் தெரீல அது ப்ரெக்னன்ட்டா இரு
உ எதுவு பிரச்சனில்ல எதுவு பிரச்சனில்ல ஒன்னுல்ல இப்ப நீ இருக்கன்னா உனக்கு அம்மா இருக் காங்க இப்ப நல்ல உட்டச்சு ஊட்டச்சத்தானா நல்ல ஃபுட்ட தராங்க அவுங்ளுக்கு விஷ்யோ தெரிஞ்சா யாருக்குமே அ என்ன ஃபுட் சாப்புட்ணுனே தெர்ல நா இன்னோரு இன்ஃபர்மேஷன் சொல்லவா உன்ட்ட சொல்லீர்க்க மாட்டன் நெனைக்கிற இவ நம்ம யாஸ்மின்ருக்கால்ல நேத் அங்க இவ சென்னை அவ என்ன அவ என்ன வேல பண்ணீர்க்கா அவ பேபி இருக்கும்போதே நீங்க ரெண்டு பேரு செனாயாவு தம்பி இவனு ஆ ரெண்டு மாசந்தா வித்யாசோ
அவ் ஆமாமா
செனாயாக்கு நவிதுக்கு ரெண்டு மாசந்தா வித்தியாச நீ வந்து ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்தஸ்ல இவ ஜூலையா அவ வந்து ஆகஸ்ட்னு நெனைக்கிற ஒரு மாசந்தா வித்தியாச கரெடு என்ன பண்ணிட்ட எனக்கே தெரில எனக்கு அப்புற தா தெரிஞ்சுது இந்த ஃபுட்டு இருக்குல்ல சாப்பாடு ஜங்க் ஃபுட்ஸ் சாப்டக் கூடாது
ம் ம் புரியுது ஆனா இல்ல இல்ல இங்க பாரு சாப்புலா அது எப்டினா எப்பயாச்சு சாப்புலா நீ புரியுதா சாப்புணுன்றருக்காக அது மட்டுமே சாப்ட கூடாது
இல்ல இல்ல அது கரெக்ட அது பெரிய தப்பு வய்த்துல கொழந்த இருக்கும் போது அதெல்லா சாப்புணுனு என்ன கட்டாயம் இருக்கு
அப்படி இல்ல அந்த நேரத்துல தா பசிக்கும் அப்போ அந்த நேரத்துல தா நம்ம எதெல்லாம் சாப்பிட கூடாதோ அதெல்லா சாப்பிடணுனு தோணு புரியுதா இப்போ பிரெக்னன்சி ஆமா பிரெக்னன்சி டைம்ல வந்து கண்டிப்பா வந்து எதெல்லா சாப்பிடக் கூடாதுன் சொல்லுவாங்களோ அது மேல மட் ட்டுந்தா ஆச வரு சாப்பிடவே கூடாது சொல்லுவாங்க அது அத ஒரு தடவயாச்சு சாப்டுர்லாமா அப்டினு தோணு
இல்ல ஒரு தரவ ரெண்டு தரவ சாப்டா பரவாலமா அவ என்ன பண்ணான் தெரிமா வீட்ல இருந்துட்டு வாரத்துக்கு மூணு தடவ ஆடுரு பண்ணி ஆடுரு பண்ணி இது பண்டா இத்தெங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரினா இத்த நார்மலா நா சொன்னா கேட் நா சொன்னா கேட்டுப்பா நா சொன்னா கேட்டுப்பா அடுத்தவங்க சொன்னா அடுத்தடுத்த விஷயோ இவரு வீட்டுக்கார் அப்றோ ஆ இருக்கட்டு இருக்கட்டு விட்ருகாரு இவரு
செரி அ
அதுக் என்ன ஆயிச்சின்னா அவுளுக்கு ஆ டெலிவரி டைம் வந்து இதுதா பண்ணணுடாங்க இது சிசேரியனா சிசேரியன் அது பண்ணனு பண்ணணுட்டாங்க கொழந்த வந்து ஜாண்டிஸோட இது ஆச்சு
அச்சச்சோ அ அ
மஞ்சகாமலயோட இப்ப சேம் ப்ராப்ளம் வந்து இந்த மெகராஜோட பையனுக்கு ஆச்சு மஞ்சகாமல
ம் ம் அப்படியா அ என்ன ரீசன்னு எனக்கு தெரியாது அ அ
ஆமா இப்பலி இப்ப ஒன்னுல்ல முன்னாடி எல்லா இல்ல ரண்ன நேத்துதா கால் பண்ணாங்க கால் பண்ணி பேசுணு என்னடா இது அட்டன் பண்ண மாட்ராங்க ஒரு நம்பர் யாரோ வேணு சொல்லி அம்மா கேட்ருந்தாங்க செரி இவுங்குள்ட தான இருக்கனு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல என்னடான்க பாத்தா கடசில இந்த மேட்ர சொல்றாங்க ஆமா அதுக்கப் ஜாண்டிஸ மஞ்சகமால ஆனதுனால அந்த டாக்டர்ட கொண்டு போய் கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காரு ட்ரீட்மெண்ட்டு மருந்தாள மட் சரிய வறது கடையாது இது கால்ல இர்ர பத்து நிமிஷோ கால் மண் நேரோ வெயில காமீங்க ஆமா சாய்ங்காலோ பத்து நிமிஷோ வெயில காட்ணு அப்பதா இது உங்ளுக்கு இது ச சரியாகும் அப்டின்ருக்காங்க ஆ
ஒடம்புல படனு கொழந்தைக்குன் சொல்லுவாங்க
ஆமா ஆமா
இப்போ இங்க ஹாஸ்பிட்டல இருந்தா இன்குபேட்டுல வப்பாங்க
இல்ல இன்குபேட்டர்லா வச்சு அந்த ப்ரொசீஜர்லா இதெல்லா முடிஞ்சி இங்க வந்து இது அடுத்த ப்ரொசீஜர் ஓடிட்
வீட்லயு அதா அதா வீட்லயு வந்து ஏனா சிக் சீக்கிரம் பொறந்திருச்சில்ல கொழந்தை வேற சோ அதனாலயே வந்து நெறயா இஷ்யூஷ் வரு கொஞ்சோ பாத்து வெச்சுகிட்டே இருக்கணு ரொம்ப பாக்கணு அந்த ஒன் இயர் சொல்றாங்க பாத்தியா அந்த ப்ரெக்னன் டேட் முடியற வரைக்கு அவுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வெச்சிக்கணு சின்னதா நைட்டு தூங்னா கூட அசைவா இருக்கணு நம்ம அப்டே எழுந்து கொழந்த தூங்குதா என்ன பண்ணுது அசைதா அழுதா நெறையா பாக்கணு ஈஸியா சொல்லு ரெண்டு பேர் மேக்சிமம் அம்மா பொண்ணு ரெண்டு பேரு பாக்கணு அப்பதா வந்து கரெக்ட்டா இருக்கு இல்லன்னு வை ரொம்ப கஷ் டோ ஆமாமா ஏனா இந்த மாரி கொழந்தைங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க சின்னதா ஒண்ணா கூட ஒடனே க்ரிட்டிக்கல் ஆயிடு டக்குன்னு ஒரு இதுவாயிடு இஷ்யூ ஆயிடு
புரில அப்டினா இ இது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்டின் சொல்றியா
உப்பு சக்தி கம்மியா இருக்கும்பா ஏனா பத்து மாசோ அப்டினா வயித்ல அந்த பத்து மாசத்துக்கு வளர்ச்சி வரு கொழந்தைக்கு புரிதா அதனால அத சா ட்டுட்டு ஹெல்தியா இருக்கு ஏழு மாசோ எட்டு மாசோன்றது வந்து அது சின்ன ம்ச் அதோட சைஸ் வந் சின்னது அதோட இதுவும் ம்ச் வள வளர்ச்சி இன்னு பெருசாவலல்ல அது சோ அந்த வளர்ச்சிக்கு அது வர வரை க்கு அவுங்க ஒரு வெயிட் குடுத்திருப்பாங்க இப்போ நீ எனக்கு டெலிவரி டைம்ல சனா வந்து மூன்ற கிலோ இருந்தா ஷேக்கூ மூன்ற கிலோ இருந்தான் சோ வந்து மேக்சிமம் இந்த ரெண்ற ரெண்றல்லா வந்து ரொம்ப கம்மி இப் இப்ப அந்த எட்டு மாச கொழந்த மே இப்ப ஒன்ற ஐ மீன் ரெண்டு வெச்சுக்கயே ரெண்டு கிலோ இருந்தது அப்டினா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அதனால அந்த பழைய வெயிட் க்கு கொண்டு வரணு நீ அந்த கொண்டு வர்ற வரைக்கு நீ வந்து தொடர்ந்து டே நைட்டுனு கண்முழிச்சி நீ பாத்துகிட்டே இரு ப்பா கேர்ஃபுலா இருக்கு பாத்துகிட்டே இருக்கணு செக் பண்ணிட்டே ஹெல்த்து செக் பண்ணணு
அது இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு இருக்கல்ல மெஹராஜ் இந்த பொண்ணு இவுங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது எப்டின் தெரில எனக்கு சுகரு பி பி எல்லா அதிகமாயிச்சான்
ஓய் சுகர் பி பி எல்லா இருக்குதா அப்பா கொஞ்சோ கஷ்டந்தான்பா
இல்ல இல்ல இருக்கு இல்ல அது எப்டின்னு தெரில அந்த பொண்ணுக்கு பிரெகனன்சி டைம்ல இன்கிரீஸ் ஆயிடுச்சு
ம் ம் ஏ செக் பண்ணுவாங்ளே இப்ப ப்ரெக்னட் ஆன உடனே உனக்கு எல்லா டெஸ்ட்டு ஏ டூ இசட் எல்லா டெஸ்ட்டு எடுப்பாங்க
இல்ல சாமிங்க இந்த பொண்ணுக்கு பேசிக்கா இல்ல பேசிக்கா இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு இது டாக்டர்க்கு புரிஞ்சிருமல்ல அவுங்க இது பண்ணும்போது சுகர் பி பி அ சுகர் பி பி வந்து ஹை இன்கிரீஸ் ஆயிருக்கு அதிகமா இருக்கு சம்திங் எதோ சொல்லிருக்காங்க அப்றோ என்ன பண்ணிருக்காங்கனா இன்சுலின் போட்ற வரைக்கு போயிருக்கு அப்டினா அதிகமாயிருச்
ஏய் அது ரொம்ப ரிஸ்க்கு அது ரொம்ப அதிகோ ஏனா பிரக்னன்சி டைம்ல சுகர் இருக்கா பி பி இருக்கான் சொல்லி செக் பண்ணுவாங்க எச் ஐ வி எல்லா டெஸ்ட்டு எடுப்பாங்க மந்த்லி மந்த்லி டெஸ்ட்டு எடுப்பாங்க அப்ப இவ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு எடு த்திருப்பாங்கல்ல அப்யே சொல்லிருப்பாங்க அவளுக்கு சுகர் இருந்து எதாயிந்தாலு ஃபிப்த் மந்த் ஒரு செக்கப் பண்ணுவாங்க தேர்டு மந்த் ஏனா ஃபிப்த்து மந்த் ஆமா அஹா ஒரு மாசோ வி ட்டு ஒரு மாசோ கம் கம்பல்செரி வந்து உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேதா இருப்பாங்க ஏன் அப்டினா சுகர் எப்ப வேணா வரு உனக்கு ஏனீ நைந்த் மந்த் டெலிவரிக்கு முன்னாடி நாள் வரைக்குங் கூட பிளட் எடுத்துகிட்டே இருப்பாங்க செம்ம கடுப்பா இருக்குந் தெரிமா ஊசி எடு த்து எடுத்து வலியே உயிர் போயிடு
ராதிகா ராதிகாதா ஒரு தரவ சொன்னா தண்ணிஷ்க்கு அந்த இது போ போனோல்ல சென்னைக்கு
ஆ அ ஆமா
ஒரே ஒரு தடவ ட்ரிப்ஸ் எத பண்ணாங்க அதுக்கு இப்டி குத்திட்டாங் அப்டி குத்துட்டா டாங்கனு கம்ப்ளைண்ட் பண்ணா ஏன்டா இதுக்கே இப்டி சொல்ற ங்க டெலிவரி டைம்ல அஞ்சாரு பைப் மாரி ஓடும்
கண்டிப்பா இன்ஜெக்ஷனுக்கு ரெண்டு கையு வீங்கி போயிடு ம் ம் நார்மலா சொல்லிருவோ அந்த டைம்ல உயிரெ போயி்டு நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க அவங்க சோ வந்து அந்த மாரி புல்லாருக்கு அதனால பிரெகனன்சி டைம்ல வந்து ஹெல்த் செக் பண்ணிகிடே இருபாங்க மந்தலி டாக்டர் நா அத ரெண்டு டாக்டர் கிட்ட போன நானு நா மூணு டாக்டரா செக் பண்ணல ஏ அப்டின்னா ஒரு டாக்டர்ல நா ஃபஷ்டு இங்க மன்னார்குடில காட்டிட்டு இருந்த அப்புற இங்க விகிராண்டிக்கு வருவொல்ல அப்பப்ப வரப்ப வந்து இங்க விக்கிராண்டி டாக்ட்ர்லயு காட் நா பாண்டிச்சேர்லயு நா இது போட்டு வச்சிருந்தெ அங்கதானே டெலிரி பாத்தெ இந்திரா காந்தி டல்ல சோ வந்து அங்க ஆ அங்க போட்டுசந்தல்ல நா டெலிவரி அங்கதா பாாத்தே நா தா இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல்ல தான பாத்தே அங்கதா பாத்தே இருந்தாலு வந்து செக்கப் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு இது சொன்னாங்க ஏன்னா நா ரொம்ப வீக் இருந்த சனா டைம்ல நா ரொம்ப ரொம்ப வீக் சுத்தமா எனக்கு சாப்பாடே கடையாது வெறியு வந்து மதியத்தில வந்து அந்த தண்ணி ஊத்தி சாப்டுவே நைட்டு பால் சாதம் இது மட் டு தா என்னுட ஃபுட்டே இதுதா மீதி நீ எது வாய்ல வச்சாலு வாந்திதா நைன் மந்த் வரைக்கு வாந்தி மயக்கும் எந்திரக்கவே மாட்டேன் டரிப்ஸ் ஊசி இதேதான் போயிட்டே இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு நா ரொம்ப கஷ்டப்பட்ட சனா விஷயத்துல ஏன் அப்டின்னா ஹெல்த்த்தும் ஒத்துக்கணும் ஒடம்பும் கொஞ்ச ஒத்துக்கணும் அது என்ன பண்ற ரொம்ப கஷ்டம் அதனால சாப்ட்டு கரக்டா இரு டாக்டஸ்டோட இன்ஸ்டக்ஷன் ஃபாலோ போயிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டுடே இருக்கோ டாக்டர் கிட்ட பேபியோட கண்டிஷன் எப்டி இருக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சன இருக்கா அப்டின்னு ஃர்ஸ்ட்ட் அதுதா கேக்கணும் இவங்க வந்து கேக்காம விட்டுருப்பாங்க
ம்
இப்ப சுகர் வந்து இன்ஜெக்ஷன் போட்ற அளவுக்கு ஆயிருக்குன்னா இங்க ஃபஸ்ட்ஸேஜே சொல்லிருக்கணும் டாக்டர் ஒன்னு டர் சொல்லலியா இல்ல இவங்க கண்டுக்காம விட்டாங்களனு தெரில இது வந்து டெலிவரிக்கு அப்றம் சரியாயிடும்
ஒரு நமிஷம் இரு கட் பண்ணி திரும்ப கால் பண்ணு கொஞ்ச கட் பண்ண ஆ திரும்ப நீதா கால் பண்ணும் நீதா பண்ணும்
சரி பண்றேன் ம்